ஆ என்னாச்சிப்பா
அது உங்களுக்கு தாங்க டாஸ்க் ஏதோ முடிஞ்ச்சுரிச்சுன்னு வந்துச்சு அவுங்கள்ட சொல்லனுமா இல்ல இல்ல உங்களுக்கு டாஸ்க் எதோ கம்ப்லீட் ஆச்சு சொல்லி நான் கால் பண்ணும் போது வந்துச்சு திரும்பி பாக்குறேன் இருட்டாயிடுச்சு
ஓகே ஓகே ஓகே செரி செரி ம் ம் ம்
நீ படம்லாம் பாப்பீங்களாப்பா
ஆ மூவி எல்லாம் பாப்போம்ப்பா இப்போ சூர்யா மூவி ரீசெண்டட்டா கருப்பு சூர்யா மூவி போய் பார்த்துட்டு வந்தேன் நான் விஜய் ஃபேன்
ஓ சூப்பர் சூப்பர்
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சி ரெண்டு பசங்க இருக்காங்க ஏன் பையன் வந்து பஸ்டியர்
ஓ செம ஆ எந்த டிபார்ட்மெண்ட்டு
கம்ப்யூட்டர் சயன்ஸ் சைபர் செக்யூரிட் டி ஐ எஃப் டி காலேஜ் ஐ ஐ ஐ எஃப் டி காலேஜி கொங்கராம்பாளையம்
யங்கரமா ஓ ஓகே ஓகே விழுப்புரம் தான் இப்பதான் ஒருத்தவங்க விழுப்புரதுல இருந்து பேசினாங்க என்கிட்ட
ஆ ஆ ஆ ஓ
விஜயலட்சுமி னு ஒருத்தவங்க குரூப் ல தான் இரு
ஆ என் பையன் இருக்கான் இந்த குரூப்ல ஆனா அவனுக்கு பேசுறதுல பெரிய ஒரு இன்டரஸ்ட் இல்ல ஆ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணான் ஒரு பண்ணு
டிரான்ஸ்லக்ஷனுக்கே ஒரு பா ஆனா ஒரு ரூபா கூட இல்ல ஐம்பது பைசா தான்
இல்ல அது பண்னா ஒரு பன்னண்டு தான் ஓகே ஆச்சு மினிமம் வந்து பிப்டீன் பண்ணனுமா பண்ணண்டு தான் ஒகே ஆச்சு பெயில் ஆகிட்டான் அதனால அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரிடா நான் அது இன்னும் பண்ணல நான் ஃபோன் கால் மட்டும் தான் பேசுறேன்
ல்லாம் வேஸ்டக்கா ஃபோன் கால் பேசனாலே சூப்பரா பேசு என்ன நெனச்சன்னா நான் சும்மா என்ன இது எல்லாம் நம்பி என்ன கால் பேசல எவ்ளோ காசு வர போகுது சும்மா பேசாம அப்பப்ப பேசி த்திட்ருந்தே ஒரு பத்து கால்தா பேசிருப்பே அதுக்கே எட்நூறு ரூவா கிரெடிட் ஆச்சு எனக்கு போன ரெண்ட் நாள் முன்னாடி
ஓ ஆனா நம்ப ஸ்பீச் வந்து கரெக்டா பேசணு ஒ லொம்ப லோவாச்சுனா எனக் கு நெறைய ரிஜெக்ட் ஆகுதுப்பா ஆனா ஃபுல் பேமெண்ட்டே வரலயே ஆ கம்மி கம்மியாதா போடறாங்க
வந்ச்சு எனக்கு ஆனா எனக்கு மொத்தமா எயிட் ஹண்ரட்தா வந்ச்சு நா நெறையா கால் பேசிட்டு இருந்தே இல்லன்னா அப்போ அப்போ அது ஒரே ஒரு வாட்ட ஆக்சுலா நாலு காலு அஞ்சு கால் பேசுவே அதனால எனக்கு இது எதுல ஆச்சுன்னு தெர்ல ம்
இதுல உங்களுக்கு அறிமுகப்படுத்துனது
நா இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நா ரெஃபரன்ஸ் வச்சுதா வந்தே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்களோட
சேரி உனக்கு ந்தாவது உனக்கு எமர்ஜென்சிக்கு உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஓகேதா இது
யூஸ்ஃபுல்லா இருக்குக்கா அதுவு இல்லாம நா இது மட்டு இல்ல நானுமே நெறைய வேலைலா சைடுல பாப்பே இந்த மாதிரி சர்வேல்லா அட்டன் பண்ணா காசு தருவாங்க ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ணோ னா ஒரு ஹாஃபனவர் கால் நடக்கு அட்டன் பண்ணி அவங்க கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொன்னோ னா ஒரு ஐநூறுவா அனு ப்ச்சு உடுவாங்க அப்புறோ நீயா நானா இருக்குல நீயா நானா சூப்பர் சிங்கரு பிக்பாஸு இதெல்லா வாரா வாரம் பாக்க சொல்லுவாங்க பாத்துட்டு அது க்கு தகுந்த மாரி இது நல்லா இருக்கு இந்த விஷயத்த மாத்துனா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷோ ஃபோன் கால் கேப்பாங்க சர்வே மாரி அந்த சர்வேக்கு அட்டன் பண்ணா அதுக்கு ஒரு மாசோ நானூறு ரூவா போட்டு வுடுவாங்க ஒரு காலுக்கு நூறு ரூபா அந்த மாரி இந்த மாரில்லா நெறைய பண்ணிருக்கிற நா சைடுல கண்டிப்பா கா கண்டிப்பா
ம் ம் ம் சேரி சேரி என்னன்னு அது உனக்கு பெனிஃபிட்டா இருக்கு து நம்ளுக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூ ஆகாம இருக் அந்தன அதனால வந் து எப்டி சொல்றதுனா நா இதுலஸ் செய்றதுக்கே ரொம்ப பயந்த எம் ஃப்ரெண்டு ஒருத்தி போலீசா இருக்கா ஃப்ரெண்டு ஒருத் ப்படி போலீஸா இருக்கா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கூட படுச்ச அவங்ககிட்ட எல்லா வெரிபிகேஷன்லா பாத்துதா ஏன்னாய்வ் பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு பேமெண்ட் குடுக்குறாங்கன்றத நம்ப முடில
அது என்னன்னா அத இப்ப நம்ம பேசுறத எல்லா ரெக்கார்ட் பண்ணி ஏஐக்கு ஃபீடு பண்ணுவாங்க
அதா சொன்னாங்க அதுதாஸ் சொன்னாங்க இருந்தாலுமே கொஞ்சோ நம்ப பைசா எ குடுக்குறாங்கன்னு எல்லாத்துலயு எறங்க முடியாதுல்ல
ஆமாமா
பே நம்ளுக் பைச விட அதா வேற ஒன்னு இல்ல ம் ம் அப்ப வந்து காலேஜு போயிட்டு அ ஃப்ரியா இருக்க டைம்ல இந்த டாஸ்க் எல்லா அட்டன்
கண்டிப்பா ஆமாங்க வீட்லதா வீட்ல கஷ்டப்பட் சொன்னோ நம்முளுக்கு தேவைக்கு நம்மளே
சூப்பர் சூப்பர் ம் கீப்பிட்டப் பரவால்ல இப்பதாம்பா நா ஒரு ஒன் மந்த் ஆகுது இதுல ஜாயின் பண்ணி நீங்க
ஆம்மா நமக்கு டெய்லி ஒரு கஷ்டப்பட்டாதான நாலு காலு பே அப்டி அப்டி பேசி நா நம்பவே இலை ஃபஸ்ட்டு இதுல காஸ்ல்லா வருமான் யோசுட்ருந்த என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நா அக்கோண்ட்ல நானூறுவாதா இருந்துச்சு கரட்டா ரீச்சார்ஜ் முடுஞ்சு போச்சு ரீச்சார்ஜ் பண்ணிட்ட கைல சுத்தமா காஸ் இல்லமா உக்காந்துருந்த ட டக்குனு வஞ்சு காசு ஏதோ ரேட்டு வந்த வரைக்கு லாபம் அதுக்கப்புறம் தான் எரித்தனமக்க்ச போன் பேச ஆரம்பிச்சு
செரி ஓகே ஓகே ஓகே ம் பரவாயில்ல நம்ளுக்கு ஃபர்ஸ்ட்டூ குரூப்ல பேச இருந்து கொஞ்ச பயா தா ஒரு ரெண்டு லேடிஸ் பேசினாங்க இப்பதா நீ பேசிருக்க இதா பேசிருக்க அத சொன்ன எனக்கு
பொண்ணுங்க தா
பிள்ளைங்கன அவனுங்களுக்கு அதா சொல்றல்ல அந்த அளவுக்கு பொறுமல்ல பிள்ளைங்களுக்குல்ல சொல்றே அதன இப்ப ஃபேமிலி ஹவுஸ் ஒயப் நெறையா இல்ல ங்க அவங்களுக்கு இஷயூ வேதும் அதுதா சொன்னே ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஓகே தா நம்மளுக்கு நாங்க வந்து பண்ருட்டியில கேஷ்நட்
செம்மக்கா அது கேஷ் எல்லா ரொம்ப புடிக்கு வரும்போதெல்லா பஸ்லே போவாங்க இப்பொ அவுங்க விழுப்புர வப்பாங்க கிலோ அறுபது ரூப வப்பாங்க ஆனா எப்படி அதல்லா கட்ட அப்டி அம் தெர்ல கிலோ வே இல்ல பாய் அறுவது ரூவா ஆ அதெப்படி அவ்ளோ கம்மியா ரேட் தரங்கா தெர்ல எனக்கு இருக்குமாக்கா கேஷூர்ல
ஆ
ஷேக் பண்ண முடியுமா
ஷேக் பண்ண முடியாது இது வந்து நிறைய இருக்கு இந்த முந்திரியில நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் குவிட்டி தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரு அதுக்கடுத்தது வந்து தௌசண்ட் வரும் நையன் நையன் ஃபிஃப்டி வரும்
இருக்கீங்களாக்கா
முந்திரி வந்து மூணு ப்ராசஸ் பண்ணுவாங்க ஃப்பர்ஸ்ட் பிராசஸ் நாங்க பண்றது முத உடைச்சி குடுத்துருவோ அந்த முந்திரி கொட்டையா இருக்குல்ல ப்ளாக் கலர்ல இல்லப்பா அது வேற இது வேற
ஆ ரைட்டு அது வேறல்ல ஆ
ஆமா இது வந்து இது வேற முந்திரன்றது வேற முந்திரி தா இப்பதா பாதாம் பிஸ்தா எல்லா இப்பதா ரொம்ப ரீச் ஆயிருக்கு எல்லாருகிட்டயு ஆ பஸ்டு வந்து முந்திரி தா அந்த காலத்லே இருந்தே வந்து ஃபஸ்டு ஹெல்தி ஃபுட் பாத்தீங்கனா முந்திரி தா வந்து பன் ரொட்டிக்கு தா ரொம்ப பேமஸ் பலாப்பழம், முந்திரி, மாம்பழோ இதெல்லா வந்து எங்க ஊருக்கு தா பஸ்டு பிரியாரிட்டி தமிழ்நாட்டிலே வந்து பண்ருட்டில தா மு
ஆமா முந்திரி முந்திரி நாலே பண்ருட்டி தா சொல்லுவாங்க
அந்த மாரி மாரி நாங்க வந்து கம்பெனி வ வெச்சிருக்கோ அதனால நம்மளுக்கு இது இதுல எந்த எங்களுக்கு ஒரு தம்பி தா சொல்லி விட்டாப்ல ஆனா ஃபஸ்டு இன்னொரு குரூப்ல இருந்தோ எனக்கு அது ஒன்னு பிராச இது எப்டி பண்ணி உள்ள வரனும்ன்றது எனக்குமே தெரியல
நானு வரட்டுமா
ஹலோ அதுதா அது அதுக்கப்றோ ஒன்னு ஒன்னா பண்ணிதா வந்தே இதுல இருந்து உம் கால் பண்றது எல்லா சொல்லி குடுத்தாங்க
ஆ இப்ப நானு என் பிரெண்ட்ஸல்லா சேத்து வுட்டனா ஒரு ரெண்டு பேத்த புடிச்சிட்டே அத எல்லா சேர்த்துட்டனு நாங்கெல்லா மாத்தி மாத்தி போன் பேசிக்கிட்டு உ அதுந்தா துடிக்கணு
உ செரி ஓகே ஓகே பொழைக்கிற புள்ள எப்டியாவது பொழை ச்சுகு
ந்நா
யாம் பையே பேசவே மாட்டேங்கிறா டே பேசுறா ஒ ஒரு பத்து நிமிஷோ ஆ போமா அப்டின்ட்டு போறா அவ ஆ எப்டி சொல்றது சரி அவ இப் இது இது இப்ப நம்ப மாட்டேங்கிறா சொ செரி அவ மே மேக்சிமம் அவ ரொம்ப ஃபோனே பேச மாட்டா அவ அந்த அந்த மாரி இருக்குறா செரி போணு வுட்டே நானு அவனுக்கு விருப்ப இல்லாம பசங்கள ஃபோர்ஸ் பண்ணக் கூடாதுனு விட்டே சேரிப்பா உ உனக்கு என்ன தோணுதோ நீ அத பண்ணிக்கோப்பானிட்டே ஆனா இப்ப எனக்கு கேஷ் ஒரு அறநூறுபா கிரடிட் ஆயிருக்கு அத பாத்துட்டு மா இன்னாமா உனக்கு கேஷ் வந்திருக்குது இது எப்டிமா எப்டிமா ஹு ன்னா எப்டிமானா அம்மா பேசுறேன்ல அப்டின்னே அம்மா நெஜமாலுமே வந்திருக்குதுமா உனக்கு அப்படின்ட்டு அவனுக்கு இப் இப்பதா பாத்தா அறநூறுபா கிரிடிட் ஆயிருக்கு நா கண்ட்டினுசா பேசுறே இன்னைக்கு ஒண்ணுமே பேசல இன்னைக்கு ஒரு கால் தா வ ஓங்கிட்ட பேசு இர்க்குதா இன்னக்கி ஒன்னுமே பண்ணல நானு
கண்ணா இன்னுமே கால் பேசல மாப்பா இன்னு ஃப்ரியா இருக்கீங்களா இல்ல இல்ல இல்ல இன்னு நீ கால் பேசலாம ஃபிரியா இருப்பீங்களானு கேக்கறே
ஆ ஃப்ரீயா தா இருப்பே அடுத்தது நா பண்றே நீ நீங்க ஒரு கால் பண்ணோ டைம் மேம் டைம் முடிஞ்சுச்சு சு நா பண்றே ஆ டைம்ல்லா முடிஞ்சு ஏன்னா அதுவே நம்புளுக்கு
அப்ப டைம் முடிஞ்சா சொல்லுதாக்கா
ஆ ஆ ஏ இல்லயே அங்க டைமிங் காமிக்குமே லோவா பத்து நிம்ஷதாபா பத்து நிம்ஷதா டைம் நம்பளுக்கு உம் நீ இப்ப கட் பண்ணி மறுபுடி கூப்டல்ல அதுல ஒன்னு ரிஜெக்ட் ஆயிருக்கு புரியுதா அது கால் கட்டாவாம கண்டினியூஸா பத்து நிமிஷொ பேசணுதா சார் சொன்னாரு
ஆமாமா
சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணு பொண்ணு வந்து ஃப்பிப்து படிக்குறா பைய வந்து ஃபஸ்டு இயரு கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப செகண்ட் இயர் போராறிந்து ஏ இந்த மாசோ
ஆ ஓ சூப்பர்க்கா ஜாயின் ஃபேமிலினாலே ஒரு சைலருந்து பா சூப்ரா இருக்கு
இல்ல இல்ல எல்லாமே தனித்தனியா இருக்காங்க எங்க அண்ணா எங்க ஹஸ்பண்டோட அண்ண தண்ணி ப பக்கத்து வீடு அருணு ஒரு அண்ண பக்கத்து வீடு நாங்க அதாவ் தனித்தனியா ஃபேமிலி வீடு எல்லாமே தனி தனி பக்கத்து பக்கத்துல இருக்கோ
சேந்தர்லா
பிரச்சனல்லா பெருசா இஷு அந்த மாரிலா எது கெடயாது ஆமா ஆமா ஆமா ஆமா நாங்க நேட்டிவே பன்ரூட்டி தா பன்ரூட்டிலே பொறந்து பண்ரூட்டிலே வளந்து பன்ரூட் யில்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோ அதனால ஒன்னு இது இல்ல எல்லாமே நல்ல ஃபேமிலி எங்க வீட் வீட்ல எல்லாமே கோமா ல்லா இங்கதா
சூப்பர்க்கா எனக்கு ந ந ந நானு போனா கவர்மெண்ட் ஜாப் தா போனு அது ஸ்டேட் கவர்மெண்ட்லா இல்ல ஜெர கா சென்ட்ரல் கவர்மென்ட்தா
சென்டர் கவர்மெண்ட் நெறைய எக்ஸாம்லா ப்ரீப் எ பண் டியா சேரி ஓகே ஓகே வாழ்த்துக்கள் உனக்குனுக்கு நீ நெனைக்கற மாரி உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேல கெடைக்க அக்காவோட வாழ்த்துக்கள் ஆ ஓகே-ஓகே தேங்க்யூ